ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுப்பா உங்ளுக்கே தா அது இன்ன பேசிஸ்ல அவ்ளோ கம்மியா வரு இருங்க
அந் பாயிண்ட் தாம்ப்பா நம்ம பேசுறது நா அத ஆக்ஷா சொல்லிருந்தே இல்லயா நம்ம எந்த அளவுக்கு பாயிண்ட் வதுல குடுக்குரொமோ அத பொறுத்து
ம்
ஏன் ஃப்ரெண்டுக்கலா டூ ஹண்ட்ரட் தா வந்துருக்கு
அ அ
பாயிண்ட்டு தா நா அதுக்குதா சொன்னனே பாயிண்டா பேசுனு அப்டின்ட்டு
ஓகே
ஓகே இப்ப இதுல நம்ப எனே உங்களுக்கு ஏதா தெரிஞ்சி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிர்க்லா மா ஏதாவ்து இது வரிக்கு இது யாருக்கு அந்தளக்கு தெரிஞ்சிருக்காது பட் இது ட்ரை பண்லா அப்டினு ஏதாவ்து ஒன்னு சொல்லுங்க
ஓகே அந்த மாரி பாத்தீங்ன்னா உம் இப்போ ஒ இந்த இதுவல்லா போற்றாங்ல்யா இஎம்ஐஸ் போட்டு இந்த காட் மூலமாலா பேமண் பண்றாங்க பத்திங்ளா லைக் இந்த பஜாஜ்ஜி சம்திங் பஜாஜ்ஜு சுரன்ஸ் அம்திங் எதோ ஒரு துவு இர்க்கு அது மா சின்ன சின்ன பேங்க்ஸ் நறிய இது பண்ணிட் டு அவொ வந்து இஎம்ஐ கு இஎம்ஐ ல குடுப்போ அப்டின் சொல்லிட்டு
ஆமா
வந்து எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல் நீங்க நெனக்றீங்க
எல்ல இது வர்க்கு அந்த மாரி யூஸ் பண்ணதே இல்ல
அவனு என்னனா இ அ மன்த்லி மன்த்லி நம்ப பே பண்ற மர் தா குடுப்பா
கம்மா ஆ
பட் அனா வந்து இதுவ விட கொஞ்சொ கம்மியான இதுவுலதா குடுப்போ அப்டின் சொன் உல்வாங்க ஐ மீன் இன்ட்ரஸ்ட் வந்து அதிகமா இல்லாம கம்மி இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதா சொல்லுவாங்க அத
ஓ ஓகே ஓகே‌
லைக் அதுதா இப்ப நாம கிரெடிட் கார்டு இருந்தா கார்டஸ்வைப் பண்ணிட்டு பண்ற மாரி இவங்க வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணாங்க ஆ பெனிஃபிட் என்னா பேஸ்டு ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டு தா இது நாம பெனிஃபிட் பெனிஃபிட் இல்லன்றத சொல்றது
ம்
ம் சோ அதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவ வாங்குறா அப்டின்னா இப்போ வந்து நார்மலா ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்ப வந் இப்போ நா சின்ன சின்ன பொருள்லலா விட்டுட்டு இப்போ நீங்க லோன்ஸ் மாரி எடுத்தீங்கன்னா என்னா பண்ணுவாங்க பேங்க்ஸ்ல வந்து நமக்கு கா அட்லீஸ்ட் ஒரு கால் பங்கு வந்து அது வட்டிக்கே போயிடும் இல்லையா
ம்
இப்ப நீங்க ஹோம் லோன்ஸ் அதுலா எடுத்தீங்கனா வச்சுங்கோங் எத்தனையோ வருச கட்னாலு ஒரு பத்து வருஷ கட்னது உங்களுக்கு வெறு இன்ட்ரெஸ்ட் தா கொறஞ்சுருக்குமே தவிர பிரின்சபல்ல இருந்து போயிருக்காது
ஓ ம் ஓகே ஆமா அது கரெக்ட்டுதா இல்ல அது கரெக்ட்டு நா வந்து இந்த பஜாஜ் து வந்து இப்ப நீங்க லோன் சொல்லிருந்தீங்க இல்லையா சோ அது வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சார் நம்ப அமௌண்ட்டு இ எம் ஐல கட்டுற மாரி தான இருக்கூ இல்ன்னா ஒரு மினிமம் கம்மியான ஒரு அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு குடுக்குற மாறி இருக்கு ஓ ஆமா ஆ ஆ ஸோ அது எப்படி யூஸ்ஸுன்றீங்களா இல்ல நாம்ப அதுக்கு அதுன்னா வேற எப்படீலா பண்ணலா அப்படீன்றீங்க
இல்ல நம்போ கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணு போது இது யூஸ் தா ஓகேவா இப்போ நம்ப கிரெடிட் கார்ட் லா வந்து நம்ப ஏதாவது மறந்தா போய் கட்டாமேயே விட்டனா கூட அவ பாட்டுக்கு அவ ஃபீயா போட்டுதா போயிட்டுருப்பா இத வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட்டாச்சு இவங்க பண்ணுவாங்க அ இந்த பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லயா அந்த பஜாஜ் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங் க என்னா பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேமெண்ட் வரும் போது அவங்க ஒரு ரிமைண்டர் மாறி குடுப்பாங்க
ஆ
பீப்புள்ஸ் வந்து காண்டக்ட் நம்ம அந்த இதுவ மெசேஜ பாத்து அந்த டேட்டுக்குள்ள நாம ட்யூ டேட்க்குள்ள கட்டுற மாறி இருந்த தா அதுல அத எடுக்கிற காசுக்கான இது வந்து நாம கட்ட முடியு
ஓவ் ஓகே ஓகே
ம் அதுக்கப்றோ வேற மாரி ஏதா டாபிக் வேணுணா வேற ஏதா இந்த மாரி டாபிக் சொல்லனு காமனா இப்ப மாரி ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க
ஓகே ஆ காமனா இருக்க மாரி அப்டின்னா இப்போ சில சமையல்ல நீங்க நல்லா சமைக்கிறீங்க அப்டின்னா அந்த ஹிண்ட்டு கூட குடுக்கலா ஓகேங்களா சில திங் ஒரு சில இப்ப ஒரு குழம்புக்கோ ஒரு காய்க்கோ சில பேர் வித்தியாசமா யூஸ் பண்ணுவாங்க பட் அது அந்த அளவுக்கு வோர்த்தா இருக்காது இல்லையா இப்ப நா எனக்கு கேக்குறது என்னன இப்ப இந்த பொறி எல்லா பண்றாங்கில்லியா சில மாவு பொருள்கள் அதாவது மாவு காய்கறிகள்ருக்கு ட்ல்லியா உருளக்கெழங்கு கருண கெழங்கு இந்த மாரி காய்கறிகளுக்கு எந்தளவுக் கு எப்டி மசாலா போட்றது
ஹ்ம் ஆ ஓகே ஓகே இது வந்து நாங்க நார்மலா வ ந்து வாழக்கா உருளக்கழங்கு அதல்லா எப்டி செய்வோனா அ கட் பண்டு அந்த ரவுண்ட் டைப்ல கட் பண்ணிட்டு
ஆ
ஓகேவா இப்ப அந்த சின்ன சின்ன பீசசஸ் அந்த மாரி கட் பண்ண ம நாங்க வந்து ரவுண் ரவுண்டாவே கட் பண்ணிடுவோ கட் சிப்ஸ் ஆ ரவுண் ரவுண்டா சிப்ஸ் ஆ அந்த மாரி அ ந்த மாரி நாங்க கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து என்ன பண்ணுவோனா இப்ப ஒரு ப பாத்ரத்ல மொளகாத்தூஆளு உப்பு அ லெமன் கொஞ்ச விட் டு லெமன் வந்து இந்த கெழங்குக்கு இந்த கருண கெழங்கு சேப்பங்கெழங்கு கொஞ்ச இதுவா இருக்குல்லையா நம் அ விறுவிறுப்பா இருக்க கெழங் லெமன் வுடுவோ இதுக்கு வந்து ரொம்ப லெமன் விட மாட்டோ அ கப்றோ மொளகாத்தூளு அந்த கான் ஃப்ளவரு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீன்னல்லா எப்டி மிக்ஸ் பண்ணிவெ ப்போ அந் ஒரு த ஒ ஆ கல்லுல் அஹா எண்ணயொ ஊத்தமா
இல்லனா சும்மா லைட்டா கொஞ்சமாவா
கொஞ்சமா ஊத்திப்போ நாங்க என்னனா ஃபஸ்டே குக்கர்ல ஒரு ஒரு சவுண்டு விட்டு எடுத்து உடனே எடுத் த்ருவோ வெளிய ஓகேவா
ஓ
டு குக்கர்ல போட்டு ஒரு சவுண்டு விட்ருவோ விட்டு எடுத்துட்டு அக்கப்ற இந்த மசாலாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்டியே இது பா இதுல வெச்சிருவு இல்ல இல்ல நீங்க நீங்க ஒரு சவுண்டு விட்டு உடனே விசில வந்து முடியிற வரையு விடக்கூடாது அப்டியே தூக் கி விட்ரணு நீங்களே அந்த மாரி தூக் கி விட்டீங்கன்னா அது ரொம்ப கொலையாது ம் நீங்க வந்து அந்த ரவுண் ரவுண்டா கட் பண்ணும்போ கொஞ்ச தடிமா கட் பண்ணிங்கன்னா உங்ளுக்கு எதுவு ஆகாது ரொம்ப சிப்ஸ் அளவுக் மெலிஸ் சா இருக்ககூடாது கொஞ்ச தடிமானாம இருக்கனு அது எடுத்துட்டு ஒரு சவுண்டு விட் டு எடுத்துட்டு அதுக்கப்ற இந்த மசாலாலா பண்ணி போட்டுட்டு நாங்க அந்தம் அந்த குக்கர்ல சவுண்டு விடும்போது அந்த மசாலாவோடதா விடுவோ ஆக்சுவலா
ஓ ஆ
அதுக்கப்டியே எடுத்து தவா மேல தனித்தனியா போட்டுட்டு எண்ண விட்டு அப்டியே தெ கொஞ்ச சிம்லயே வெச்சுட்ருந்தா அது கலரானது அப்டியே திருப்பி போட்டுவோ
ஓகே இப்ப இந்த கர்ணகெழங்கு இந்த சீப்பகெழங்கல்லா இருக்கு இல்லயா அதெல்லா எப்டி பாயில் பண்ணிட்டு அப்ற ஃப்ரைக்குப் போடுவீங்களா இப்ப அத பாயில் பண்ணும்மோடு சில கெழங்கெல்லா வந்து தொண்ட கவ்வு பாத்துருக்கீங்களா அந்த மண்கெழங்கு பாயில் இல்ல அந்த கெழங்குகள் சாப்டும் போதே தொண்டையில வந்து கவ்வு
அதுதா நாங்க இந்த மாரி பண்ணிட்டோம்னா ரொம்ப இதுவாகாது நாங்க ஃபஸ்ட்டு இப்ப நீங்க வந்து அப்டியே ராவா பண்ணி போட்டீங்கனா அது ஒன்னு வந்து டைம் எடுக்கு பிளஸ் வந்து அதனுடைய இதுவுருக்கு இப்ப நாங்க இதெல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வுட்டு ஒரு சவுண்டு விடும்போது அந்த தொண்ட இதுவா இருக்றதுக்குதா அந்த இதுவ வந்து நாங்க லெமன் ஜூஸ் கொஞ்ச சாறு போட்டுருவாங்க நம நமப்பு போறதுக்காக தா
ஓகே ஓகே
போட்டு அத ஒரு சவுண்டு மட்டு விட்டு ஒடனே எடுத்து விட்டுட்டு நீங்க ஒடனே அந்த தவால வந்து அ கடுகு மட்டு தாள்ச்சு போட்டு கருவேப்பில போட்டு அப் டிரே அந்த தவா மேலே போட்டு எண்ணெ ஊத்திட்டீங்கனா அது ம் நல்லாருக்கு சாப்றத்துக்குமே நல்லாருக்கு நம்மளுக்கு அது பொரியலா ஃபீல் ஆகாது ஒரு சிக் மாரி ஃபீல் ஆகுற மாதிரி
ஓகே ஆ ஆ கொஞ்ச கொழந்தைங்க விரும்பி சாப்டுவா வாங்க ம் வித்தியாசமா இருக்றதுனால ஓ கே ஓகே இப்ப எங்க அம்மா வந்து ஒரு பெரியவ்ங்க அவ்ங்க ஃபே கூட வேல செய்றவ்ங்க அவங்கலா கொஞ்ச ஷேர் பண்ணது என்னென்னா இந்த மாரி கெழங்கு அதுவு முக்கியமா இந்த சே ப்பக்கெழங்கு கருணக்கெழங்கு மட்டு கவ்வு தொண்டைய கவ்வு சில பேருக்கு ஒத்துக் காது எல்லாருக்கும் சொல்லல ஆனா சில பேருக்கு வந்து புது கெழங்கா இருந்தாலு அத் அது வந்து கொஞ்சோ எடுத்து ரொம்ப நாள் மண்லருந்து இல்லாம ஒடனே பம்ம நம்ம வாங்கிட்டோ அப்டினா நம்ப கைக்கு வந்ச்சுனா இந்த மாரி தொண்ட கவ்வுன்ட்டு வேக வெப்பாங்கல்ல வேக வச்சு செய்யும்போது வேக வெக்கும் போது புளி ஒரு உருண்ட போடுவாங்களா
ம்
புளி ஒரு உண்ட போட்டு அது வெந்து வரும்போது அந்த கவ்வுற தன்மையெல்லா அந்த புளிக்கு எடுத்துருமா அந்த தண்ணில
ம் நாங்க புளிப்பு லெமன்
ஆ ஓகே அது ஓ புளிப்புத்தன்ம போட்ணும் போல ஆனா ஆக்சுவலா இவுங்க புளின்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க லெமன்னு சொல்லும்போதா தெரியுது
இல்ல இல்ல அதா அந்த புளிப்போட இதுவு போட்டோம்னா அந்த இது வந்து அந்த அளவுக் இருக்கா அதயு சொல் லெமன்னு போட பவர் கொஞ்ச இதுவு இல்லையா அதனால நாங்க கொஞ்ச லெமன் சார் எடுத் து எப்பமே வச்சிருப்போ கொஞ்ச பிரிட்ஜுலா நாங்க இருக்கிறப்பலா வந் கொஞ்ச லெமன் சாறு எட்த்து வச்சம்னா அத இந்த மாரி செய்யும்போது அப்டியே போட்டுப் பூஸ்
ஓகே ஓகே எனக்கு இப்ப அதுதா தெரிறதில்ல அது நார்மலா அதுக்கு புளிப்பு தன்மை எதாவ்து ஒன்னு குடுக்கணு சோ நம்ம எதோ புளினு சொல்லவு செரி நாங்க எப்போமே புளியே இப்டி யூஸ் பண்ணிட்ருக்கோ அதுவு ரொம்பல்ல சும்மாப்பா ஒரு இவ்வளோண்டு ஒரு துண்டு புளி போட்டு ஆ ஆ ஆ
நாங்க அதே மார்தா அந்த லெமன் சாரு எடுத்து வச்
ஓகே ஓகே ஆ ஆ ஆமா அதுதா செரி அதாப் புளி போட்றாங்கன்னா அப்ப அது அதா புளிப்பு தன்ம வேணுன்துல்ல ஆனா புளி வந்து போடும் போது து அது மேபி கொஞ்சோ எதோக்கு எதோ அட்டாக் பண்ணுது போலன் நெனச்ட்டு இருக்கே ம் அதுதா தோழி இது ஆ ஓகே ஓ கே ஆ ஏனா நெறைய பேர் செய்ய மாட்டாங் ட்றாங்க ஏ அப்டின்னா சாப்ட்றமோது தொண்ட கவ்வுது ஏ ஓ ஒரு டைம் நானுமே எங்க மாமியார் வீட்ல செஞ்சே ஏனா அது கொஞ்சோ அந்த சேப்ப கெழங்கெல்லா வந்
அதா அதா நா சொன்னல அந்த கெழங்கு வர்த்தியெல்லா வந்து கொஞ்ச இதுவா இருக்கு அதனால தா அதுக்குதா அந்த இப்ப அந்த வள வளப்பா இருக்க கெழங்கு எல்லாமே அப்டிதா நீங்க கொஞ்ச கொஞ்ச புளி விட்டுட்டீங்னா அது வ
ஒரு டைம் அப்டி செஞ்சப்போ வந்து தொண்டக் கவ்வீடுச்சு எல்லாருக்கு ரொம்ப நேர எனக்கு நா சாப்ட்டு பழக்கோ பட் அவங்களுக்குலா புதுசா சாப்டவு தொண்டக்கவ்வ செய்து இது வரைக்கு அவ்ங்க அந்த மாரி கருணக்கெழங்கு சேப்பக்கெழங்கு வி்த்துருக்காங்க காய்கறி சந்த போட்றவங்க ஆனா அவுங்க சமச்சதில்லையா
அப்புடியா
ஆ அதனால எனக்கு அவுங்களுக்கு அந்த வித்தியாச சும்மா தெரிஞ்சுமே எனக்கு அதுக்கப்பற சமைக்கல அப்பற வீட்லயு ஆ எங்க வீட்ல இந்த டிஷ்ஷு ரெகுலரா செய்வாங்க ஆன எங் இவுங்களுக்கு அப்டியானதுல்ல எங்க வீட்டுக்காருக்கு அப்டியே ஆகு தொண்ட கவ்வுற மாரி நாக்கு குத்துர மாரி ஒரு மாரி இருக்கு அப்புறமா இந்த மார் நறைய பேர்க்கு இருந்துச்சுன்னா அது சேராது சில பேருக்கு சாப்ட்டுருக்க மாட்டாங்க அதிகமா சோ அனால புளி சேத்துக்கோங்க வேக வைக்கும் போது கவ்வாது கொஞ்சோ கெழங்கு பச்சக்கெழங்குருக்கு சிலர்க்கு மா உருளைக்கெழங்கெல்லா பாத்தீங்ன்னா பச்ச கலர்லருக்கு அங்கங்க சோ அந்த மாதிரியெல்லா இருக் செல கெழங்குக்கு கொஞ்சோ லைட்டா புளி புளி சேத்துக்கணுன்னு சொன்னதனால புளி சேத்துக்கறோ பட் அது ஏதா ஒரு புளிப்பு தன்ம சேத்துக்கலமா கேட்டே
ம்
நம்ம அதுக்குதா பயந்துட்டே கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கே வந் பயமாருந்துச்சு ஏன்னா பெரியவங்களுக்கே தொண்ட கவ்வுதே கொழந்தைங்களுக்கு எப்படிடா குடுக்கறதுன்னே நா யோசிச்சே ம் அதா மாவு கெழங்கு கொஞ்சோ அது நல்லதுதா
ம்
ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து லெமன் ஊத்தி கூட ட்ரை
ஆமா நீங்க லெமன் ஊத்தி இப்போ எங்க வீட்லேல்லா புளி வந்து ரொம்ப ஒத்துக்காது நறைய புளி பண்ணமாட்டாங்க ஓகேவா சோ அப்ப இந்த மாதிரி பேஸ் வீட்ல லெமன் தா மோஸ்லி யூஸ் பண்ணுவோ நாங்க
ம் ஓகே ஓகே ஆ
அதனால லெமன் ஊத்துக்கணு உங்களுக்கு அந்த விருவிருப்போ எல்லாமே போயிடு அதெல்லா உங்களுக்கு
ஓ ஓகேமா ஓகே ஓகே
ம் அப்ப நீங்க என்ன பண்ணு அத யூஸ் பண்ணிட்டு கொஞ்சோ அந்த விறுவிறுப்பு தண்ணி போணது நீங்க யூஸ் பண்ற மாதிரி அதுவோட டேஸ்ட்டும் நல்லாதா இருக்கு
அ ஓகேப்பா ஓகே ஆ